ம்
கேக்குதுங்களா ஹலோ ஆ வணக்கம் தோழி ஆ கேக்குதுங்க தோழி இப்பதா கேக்குதுங்க
ஆ ஓகே தோழி நம்ம சமையல் பத்தி பேசுவோமா
ஆ பேசுவோங்க தோழி கண்டிப்பா பேசுவோ
ஆ சொல்லுங்க தோழி உங்களுக்கு என்ன சமையல் ரொம்ப புடிக்கு எது நல்லா விரும்பி சமப்பீங்க
சமையல் வந்து எனக்கு நெறையா விஷயங்கள் புடிக்குங்க ஏன்னா நா வந்து ஆ சாய்பாபா கோயில் ஒண்ணு வீட்ல வச்சிருக்கே ஆ அதனால வியாழக்கெழம வந்து ஒரு பதினஞ்சி இருவது பேத்துக்கு வந்து மு தியோர் அவங்களுக்கு வந்து அன்னதானோ செஞ்சி போட்றது வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்கோங்க அதனால கொஞ்சோ சமையல்ல வந்து அதுதா விருப்பம் அதிகம் சோ உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நீங்க சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச தெரியாதத நா கத்துக்குறே எனக்கு தெரிஞ்சது நா உங்களுக்கு சொல்றே
ம் ஓகே ஓகே
கேக்குதுங்களா ஆ சொல்லுங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியோ ரெசிபீஸ் வந்து கொஞ்சோ அதிகமா விரும்புவே
ஓ ஓகே ஓகே
ஆ உங்களுக்கு அதுல எது பிடிக்குங்க சிறுதானியோ ஆ ரெசி பீஸ்ல என்ன புடிக்கு
சிறுதானியத்துல எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே சமைக்க வராது தோழி
ஓ செரி செரிங்க சரி எனக்கு தெரிஞ்சது நா சொல்றேங்க அதுல வந்து பாத் தீங்கன்னா நம்ம கருப்பு கவுளி வரகு இதெல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரிய சமையல்ன்னு சொல்லி பாப்போ பெண்கள் வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முப்பத்தஞ்சி நாப்பது வயசு ஆகும் போது நமக்கு கை கால் மூட்டு வலி இந்த மாரி எல்லா வந்துட்டு கொஞ்சோ அதிகமா வரு இல்லங்க அந்த மாதிரி வராம இருக்குறக்கு தவிர்க்கறதுக்காக வாரோ ஒரு முறை அல்லது இரண்டு முறை வந்து இந்த வகையான அரிசிகள் வந்து நம்ம ந நடைமுறையில பயன்படுத்திக்கிறது வந்து நல்லதுங்க ஆ உங்களுக்கு சாதாரண அரிசியில நம்ம செய்யும்போது பொங்கல் தக்காளி சாப்பாடு இப்டி எல்லா செய்வோ இல்லங்க
ஆ ஆமா
ஆ நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வந்தா அந்த மாரி சாதாரண சாப்பாடு செய்யற மாரி செய்யறப்ப நமக்கு சுவை வந்து கொஞ்சோ கம்மியா இருக்குங்க சோ புதுசா சாப்பறவங்க நால்லா அத உடனே ஏத்துக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணலானா பிரியாணி அல்லது பொங்கல் அல்லது கிச்சடி அந்த மாரி கொஞ்சோ கார சரமா சமைக்கும்போது புதுசா சாப்பிறவங்க வந்து அத கொஞ்சோ பழகிக்குவாங்க இதெல்லா எத் ஏதாவது ஒரு அரிசி நீங்க கேளுங்க ஏதோ ஒரு ரெசிபி வேணா நா சொல்லித்தரே ட்ரை பண்ணி பாருங்க
இந்த கவுனி அரிசி சொல்லுவாங்கல்ல
ஆமாங்க கருப்பு கவுளி
ஆ அது வந்துட்டு ஒரு வாட்டி எ ஃப்ரெண்டு வந்துட்டு செஞ்சு கொண்டு வந்தாங்க கவுனி அரிசி பொங்கல்னு சொல்லிட்டு ஆ சாப்ட்டு பாத்தே டேஸ்ட்டு ஓக்கே ஏன்னா நம்ம நார்மலா இந்த அரிசிய சாப் ட்டு அது சாப்டும் போது எனக்கு கொஞ்சு டிஃப்ரெண்டா தெரிஞ்சு
டிஃப்ரன் ன்டா இருக்கு அது வந்து மோஸ்ட்லி நம்ம கஞ்சி வெச்சுக்கலா ஏன்னா கருப்பு கவுளி வந்து கொஞ்சு கடிக்கிறதுக்கு கொஞ்சு கடினமா இருக்கு ஆ நம்ம புதுசா சாப் புறவங்க தினை வரகு இதெல்லா வந்து கொஞ்சு சாப்ட்டு பழகிட்டா அதுக்கப் அப்புறோ கருப்பு கவுளி சாப்பாடு வந்து கொஞ்சோ கடினமா இருக்கோ சாப்ட்டு பழகுற வரைக்கி ஆமாங்க ரெட் கலர்ல இருக் ங்க அதனா நம்ம என்ன பண்ணூனா ஆமாங்க கொஞ்சு ஊற வெச்சுட்டு ஆ மிக்சில வந்து நம்ம அந்த பல்ஸ் மோடுன்னு சொல்லுவோ இல்லங்க ரெண்டோ மூணோ நம்ம குருந அரிசி மாதிரி மாத்திக்கணு ஆ மாத்திட் ட்டு மொதல்ல வந்து நம்ம கஞ்சி வகைகள் வந்து அதுல நம்ம சேர்த்தி பழகிக்கணு ஏன்னா அது வந்து நமக்கு ஜீர்ணமாகுறதுக்கு கொஞ்சு டைம் எடுக்கு ஆ சர்க் கரை அளவு வந்து உங்களுக்கு நெறையா பேத்துக்கு அது வந்து கொறைச்சு தருங்கறனால அத வந்து நெறைய பேரு சிபாரிசு பண்ணுவாங்க நம்ம ச க்கர நோய் எல்லா நமக்கு இல்ல அப்படின்னா அது வந்து கொஞ்சு அளவா எடுத்துக்கிறது வந்து நல்லதுங்க பட் அது ஊட்டச்சத்து அதிகோ பட் ஜீரணம் ஆகுறதுக்கு கொஞ்சு டைம் அதிகமா எடுக்கு சோ அதனால ஒரு நைட் நைட்டு ஃபுல்லா ஊற வெச்சுட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பல்ஸ் மோடு போட்டா கொஞ்சு குறுன மாதிரி ஆயிருங்க அது வந்து ஒரு டம்ளரு க்கு நாலு டம்ளர் தண்ணி மாதிரி ஊத்தி நம்ம குக்கர்ல ஒரு ஏழு எட்டு சவுண்ட் விட் விட்டு விசில் எறக்கணு அது கூட சுவைக்காக நம்ம சீரக மொளகு ஆ கொஞ்சு நம்ம வந்துட்டு பூண்டு அந்த மாரி எல்லா நம்ம அதுல போட்டுட்டோ அப்படின்னா நமக்கு பெரியவங்களுக்கெல்லா குடுக்கு போது கொஞ்சு ஜீர்ணோ வந்து சீக்கிரோ ஆகுங்க சோ கஞ்சி மாரி நம்ம பண்ணி காலையில நம்ம ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரும்போது உடல் வந்து ரொம்போ ஆரோக்கியமா இருக்கு கொழந்தைகளுக்கு குடுக்கும் போது அத மாவா பண்ணி நம்ம அந்த லட்ட எல்லா செய்வோ இல்லங்க ஆ நம்ம சத்துமாவு உருண்டை எல்லா செய்யிற மாதிரி ஆ சக்கர பாகு காச்சி இந்த பவுடரு போட்டு நம்ம லட் லட்டு மாதிரி செஞ்சு கொடுத்தோனா கொழந்தைகள் வந்து கொஞ்சோ நெய் விட்டு இது பண்ணும் போது கொழந்தைங்க கொஞ்சோ அந்த சுவைய வந்து விரும்பி சாப்புடுவாங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி நீங்க சொல்லபடிதா இதெல்லா தெரியு ஆனா நா ஒன் டைம் எ ஃப்ரெண்டுட்ட கேட்கணுன் நெனச் ச்சே அப்புறோ ஆ அப் அப்புறோ அவங்க பொங்கல்ன்னு சொன்னோனா செரி ஓகே பொங்கல் தா அதே மாரி தா பண்ணியிருப்பாங்க ஆனா சொன்னாங்க அவ்ங்க இது ஊற வச்சு சமைக்கணு அப்டின் மட்டு சொன்னாங்க
ஆமாங்க ஊற வச்சு சமச்சம்னா நமக்கு கொஞ்சோ அந்த நம்ம மத்த பொங்கல் வந்து நம்ம ஒரு ரெண்டு சவுண்டு மூணு சவுண்டு் விட்டாலே நமக்கு நல்லா கொலையா ஆயிருங்க பட் நமக்கு இந்த சிறுதானிய அரிசி எல்லா வந் து ஒரு ஆரேழு சவுண்ட் விட்டாதா புதுசா சாப் சாப்புறவங்களுக்கு வந்து அது ஜீர்ணமாகு இல்லென்னா ஒரு சிலருக்கு வயிறு உபாதைகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு லேசான வயித்து வலி அந்த மாதிரி அதனால வந்து காலை நேரத்துல நம்ம பழகிட்டு இரவு நேரத்துல வந்து கொஞ்சோ தவிர்த்துக்கிறது நல்லது
ம் ம் ஓகே தோழி ஓகே தோழி நீங்க சொன்ன மாரி நா ட்ரை பண்ணி பாக்குறே செஞ்சிட்டு நா கண்டிப்பா உங்களுக்கு சொல்றே
கண்டிப்பாங்க வரகு சாமை எல்லா செய்யலா அது வந்து பாத்தீங்ன்னா நமக்கு இது கிட்டத்தட்ட இந்த கோதும ரவ மாதிரிதா இருக்குங்க
ஆ தினை அரிசி எல்லா பாத்தோம்னா நம்மளுக்கு மஞ்ச கலர்ல பாசிப்பருப்பு மாதிரி இருக்கு
திணை அரிசியில வந்துட்டு அது எதுக்கு யூஸ் பண்றோ
தி வந்து நம்ம பொங்கல் சமைக்கலா இந்த நம்ம வெண்பொங்கல் சமைப்போல்ல அந்த மாரி பொங்க சமைக்லா இல்லென்னா தக்காளி சாதோ சமைக்கலா சாதோ சமைக்கும் போது நமக்கு கொஞ்சோ சுவை அதிகமா இருக்கு இன்னொன்னு என்னன்னா இப்ப நம்ம மதியத்துக்கு செய்யறோனா மதியமே நம்ம சாப்ட்றணு இப்ப மதிய நம்ம வெள்ள சாரிசி செய்யற மாரி மதியோ ஏதாவ்து கொஞ்சோ எச்சா இருந்துச்சுன்னா நைட்டு சாப்புட்லா இரவு நேரத்துல சாப்ட்லானா சாப்ட முடியாது அது வந்து கெட்டிப்பட்று
சோ நம்ம அளவா ஒரு நேரத்துக்கே சமச்சு சூடா சாப்பறதுக்கு மட்டுதா அது வந்து புதுசா பழகுறப்ப நமக்கு ஒத்து போகுங்க இல்ல அப்டின்னா நம்ம மொதல் மொதலா பழகும் போது நாங்க என்ன பண்ணோனா அரிசி உளுந்து ஆட்றோ ல்லங்க அதுல வந்து இட் ட்லி அரிசிக்கு பதுவா திணை அரிசிய ஒரு கை நம்ம உள்ள போட்டுரணு அப்ப பாக்கும்போது அந்த தினையரிசி தோச வந்து கொஞ்சோ நல்லா சுவையா இருக்கு கொழந்தைங்களுக்கு அப்டி ஒவ்வொன்னா பழக்கும் போதுதா அவங்க வந்து பழகுவாங்க ஏனா நம்ம காலத்து நமக்கே இதெல்லா புதுசா இருக்கும் போது நம்மளுடைய கொழந்தைகளுக்கு வந்து அது இன்னுமே புதுசா வந்துதா இருக்கு சோ அதனால அவங்களுக் கொஞ்சோ சுவை கூட்டி குடுத்தோ அப்டின்னா அவங்க வந்து சாப்டுக்குவாங்க உங்களுக்கு என்ன கொழம்பு சிறப்பா செய்வீங்க
நா நார்மலா சா ம்பார் வந்து நல்லா தோழி
இல்ல எனக்கு வந்து சில வார்த்தைகள் தெளிவா ஆ தெளிவா கேக்க மாட்டேங்குதுங்க
ஆ அப்பறோ வத்த கொழம்பு
ஓ செரி செரிங்க ஓ
சிக்னல் ப்ராப்ளமோ சிக்னல் வீடுவிட்டு வருது இருங்க இருங்க வெளில
கேக்குதுங்க பேசுங்க தொடர்ந்து பேசுங்க
பாத்தீங்க அப்டின்னா நா சாம்பாரு ம் வத்த செய்றது எல்லாமே நல்லா செய்யவே தோழி ஆ இதுல வேற
ஓ
அசை அவ்வளதா தோழி புதுசா எதாவது செய்யணு அப்பல்லா வந்துட்டு இல்ல நார்மலா செய்யறதுதா அதா சொல்றல்ல சமையல்ல ரொம்ப ஜீனியஸ் அந்த மாரிலா இல்ல
அ எல்லாமே தலக்கு அப்டியே பழகி கிறது தாங்க நாங்களு அப்டி கொஞ்ச கொஞ்சமா செஞ்சு பழகணவங்க தா போக போக அனுபவ அனுபவத்துல பழகிக்கறது தாங்க
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் பு புடிச்ச டிஷ் தின்னா அசைவத்துல நீங்க எதாவ் சொல்றீங்களா
ஆ அசைவத்துலன்னா மீன் புடிக்குங்க மீன் கொழம்பு ஆ அது வந்து கொஞ்சோ விரும்பி சாப்டுவே
ஓ ஓகே தோழி ஓகே தோழி ம் அது மாரி எனக்கு அசைவத்துல பாத்தீங்க அப்டின்னா எனக்கு நா முன்னாடி கொஞ்ச நாள் அசைவமே சாப்படாம இருந்தே ஒரு ஆ ஆ இப்போ ஒரு ஒரு வருஷமாதா அசைவமே சாப்பட ஆரம்பிச்சிருக்கே அது கொஞ்ச நாளு எனக்கே புடிக்காம அந்த மாரி விட்டுட்டே ஆ இப்பதா மறுபடியு சாப்பட ஆரம்பிச்சிருக்கே அதுல ரொம்ப நல்லா விரும்பி சாப்புடுறதுன்னா சிக்கன் வறுவல் அது மாரி நீங்க மீன் புடிக்கு சொன்னீங்கள எனக்கு மீன் வறுவல் புடிக்கு
ஓ செரி செரிங்க
ஆ அது ரெண்டு இப்பதைக்கி கொஞ்சோ சாப்பட ஆரம் பிச்சிருக்கே ரால் வந்துட்டு நா ஒ ஒன் டைம் சாப்புட்டு பாத்தொன்னே எனக்கு அது வேண்டா தோணிருச்சு
ஓ இல்ல நானுமே இறால் வந்து ஒரே ஒரு தடவ தங்கச்சி வீட்டுல சாப்ட்ருக்கே என க்கு அது செய்ய தெரியாது ஆ தங்கச்சி வீட்டுக்கு சமீபத்துல போயிருந்தப்ப அது வந்து செஞ்சி குடுத்தாங்க ஆ நம்ம இந்த சோயாபீன்ஸ் எல்லா செய்வோ இல்லங்க அந்த மாதி ரி அவங்க வந்து மீன் வறுவல் மாதிரி அத செஞ்சு குடுத்தாங்க அதுதா பஸ்ட் டைம் சமீபத்துல இது பண்ணது பட் அதுவுமே வந்து உங்களுக்கு நானு அவங்க கொஞ்சோ டைம் எடுக்குது நமக்கு ஜீர்ணமாகறதுக்கு ஏன்னா பழக்க இல்லைலங்க
ம் ஆமா ஆமா
சோ அது வந்து கொஞ்சோ உடம்பு சூட்டை வந்து அதிகமா குடுக்குது இறால் வந்து
ஓ அதனால நம்ம செட் ஆகனுச்சுன்னா சாப்டலா தொடர்ந்து
ஆமாங்க நம்ம கொஞ்சோ அளவா சாப்ட்டுக்கிறது நல்லது புதுசா சாப்பறப்ப அடிவயிறு சூடு உடம்போட சூட்டை வந்து சாப்ட்ட ஒரு கொஞ்சோ நேரத்துலயே அத அதிகப்படுத்திருது சோ குளிர்காலங்களுக்கு அது ஓகேவா இருக்குங்க வெயில் காலங்கு போது கொஞ்சோ அளவா சாப்ட்டுக்க கொழந்தைகளுக்குமே கொஞ்சோ வயிற்று உபாதைகள் வந்து வருது அது சாப்பறப்ப அப்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ம கொஞ்சோ குளிர் காலத்துல அத அதிகமா பயன்படுத்திக்கலா வெயில் காலத்துல வந்து கொஞ்சோ கம்மியா பண்ணிக்கிறது நல்லதுங்க
ஓகே தோழி நம்ம அடுத்த தலைப்புல தொடர்ந்து பேசுவோ நன்றி தோழி
நன்றி தோழி